ஹலோ ஆ நல்லாவே கேக்குது ப்ரோ உங்களுக்கு எப்டி ப்ரோ கேக்குது ஆ நல்லது நல்லது ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ
சாப்ட ப்ரோ
நல்லது நல்லது ப்ரோ என்ன சாப்ட்டீங்க ப்ரோ
ஆ
டீங் ப்ரோ
ப்ரோ நா வந்து தோசதா ப்ரோ சாப்டே
ஆ செரி செரி நல்லது நல்லது நல்லது ப்ரோ எத்தனி தோசை ப்ரோ சாப்ட்டீங்க
ரெண்டு தோச சாப்டே ப்ரோ
நல்லது நல்லது நல்லது ப்ரோ அப்புற நீங்க நா சும்மாதான் ப்ரோ இருக்கே
செரி செரி
நல்ல நல்லது ப்ரோ அப்புறோ நீங்க ப்ரோ நீங்க ஏதாச்சு டூருக்கு ஏதாச்சு போனீங்கன்னா எதனா உங்க மறக்க முடியாத நினைவு எதனா இருக்கா
டூருக்கு போயிருக்கோ ப்ரோ கொடைக்கானல் போனே லாஸ்ட் டைம் செப்டம்பர் மாசந்தா போனே நீங்க ஏதாச்சி டூர்க்ல்லா
ஆ அப்டி அங்க ஏதாச்சு ஆ போயிருக்கே ப்ரோ பட் நீங்க போயிருக்கீங்களா அங்க ஏதாச்சு இந்த விஷய என்னால மறக் க்க முடியாத ஒரு விஷய இருக்கு அப்டி எதனா இருக் கா
அழகா டூரு பசங்க கூட
ஒரு வார டூர் ஜாலியா போனீங்க ஆ அ எவ்ளோ எவ்ளோ பஸ்ஸுக்கல்லா காசு வாங்குனீங்க
ஆமா ப்ரோ பத்ரூவாக்குள்ள வந்துருச்சு ப்ரோ பத்ரூவா பத்ரூவா டென் டென்‌தௌஷன் டென் தௌஷன்குல்ல வந்துச் தூரம்
ஒரு ஆளுக்கா ப்ரோ
ஆமா ப்ரோ ஒரு ஆளுக்கு கொடைக்கானல் ஃபர்ஸ்டு அப்புறம் வால்பாறை ரெண்டு எட
நல்லது நல்லது நல்லது நல்லது ப்ரோ
நீங்க எங்கயாச் டூர் போயிருகீங்களா
ம் நா போனே ப்ரோ இதுக்கு ஃபால்ஸ்க்கு போனோ
ஆ
முந்தா முந்தா நேத்தி ஃபால்ஸுக்கு போனோ அங்க போற போம் அங்க போறப்போ அ செம்ம என்ஜாய் ப்ரோ புல்லா பேமிலிக்கு ஒரு பக்க குளிக்கிறாங்க பசங்கல்லா ஒரு பக்க குளிக்கிறாங்க வச்சுக்கிட்டு சாப்பறவங்க ஒரு பக்க குளிக்கிறாங்க சம்ம வே அப்படியே ஃபால்ஸ் இந்த வெயிலு காத்துக்கு போயிட்டு நம்ம குளிக்கிறது அருமையா இந்த அவ்வளவ் சூப்பரா இருக்கு ஏன்னா அது மலப்பகுதி இல்ல
ஆமா எந்த ஊரு
ஆ இதெல்லா நம்ம எங்க அதர் ஸ்டேட்ல போயிட்டு இது பண்ணம் ப்ரோ நம்ம ஸ்டேட்ல இல்ல அதர்ஸ்டேட்
ஆ செர் ஒகே
அதனால நல்லா என்ஜாய் பண்றதுக்கு அருமையா இருந்தது ப்ரோ
நீங்க இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க என்ன நெஸ்ட்ட் என்ன ட்ரீம்ன்னு ஒண்ணு இருக்கு எனக்கு இத ஆக்கணு அப்டியாது
ஆ நம்ம எது பிசிஸ்னஸ் பண்ணனுதா ப்ரோ டிரிம்
புரில்ல ப்ரோ
பிஸ்னஸ் பண்ணனு ப்ரோ
நல்லது நல்லது நல்லது நல்ல விஷயோ ப்ரோ ஆமா ப்ரோ நம்ம படிச்சுட்டு தா ப்ரோ இருக்கோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கோ ப்ரோ
செரி செரிது
நல்லது ப்ரோ அப்புறோ நீங்க ஏதாச்சு இப்ப மதியோ உணவு என்ன சாப்பிட்டீங்க
மதிய உணவு வந்து எதுவு சாப்டல ப்ரோ இனிமேல் தா மதியம் உணவு சாப்டனு
இனிமேலா சமைச்சு சாப்படணுமா இல்ல சமைச்சு வீட்டுல யருனா தருவாங்களோ ப்ரோ
ஆ என்னோட வீட்ல சமைச்சு தருவாங்க சாப்ட வேண்டியதுதா
நல்லது நல்லது நல்ல விஷயோ ப்ரோ
ஒகே ப்ரோ
அப்புறோ ஆ நம்ம வீட்டுல நானு சமைப்போ ப்ரோ
ஒகே ஒகே ப்ரோ நல்லது
கொஞ்ச நாள் போய் ஃபாரின்ல போயிட்டு சமைக்கிற வேலையா ஹோட்டல்ல போயிட்டு வேலை செஞ்சிருந்த ப்ரோ
அப்டியா ப்ரோ சூப்பர் ப்ரோ எந்த ஊர் போனீங்க
ப்ரோ
எந்த ஊர் போனீங்க
அது நம்ம வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கே ப்ரோ இப்போ நா கரெக்ட் லொகேஷனு ஆனா இந்த சொந்த ஊர் ஆ அந்த ஆனா பட் என்னன்னா நா வந்து பர்ஸ்ட் டிகிரி வந்து நா போயிட் டு ஃபாரின்ல முடிச்சோ ப்ரோ
கோய்லர்
ஆமா ஆமா ப்ரோ இது நம்ம பி எஸ் எலக்ட்ரானிக் இந்த ஏரோப்பிளைன்லா
ஓகே ஓகே ப்ரோ ஓ கேக்குது கேக்குது
ஆனா
உ
ஆனா நான் படிச்ச படிச்ச வே டிகிரிக்கு படிச்ச வேலைக்கு போல ப்ரோ அதுதா மன கஷ்டமா இருக்கு இப் இப்ப அதுதா ப்ரோ நா வந்து அதுக்கெல்லா போனா நல்லது காசு அப்டி இப்டின்னு சொன்னாங்க ஆனா எங்கயுமே போல ப்ரோ
ஹலோ ப்ரோ கேக்குதா
நல்லாவே கேக்குது ப்ரோ ஒங்களுக்கு எப்டி ப்ரோ கேடக்குது ஆ நல்லாவே கேக்குது ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
எத்தன நாள் போய்ட்டு ஜாப்பண்றதே
ப்ரோ இ இத வந்து டீட்டல்ல நம்ம வந்து அ அதாது எப்டி சொல்றதுன்னா ஆ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு கா ஸ்கூல்ல படிச்ச மேமரிசு ஒரு காலேஜ்ல இத படிச்ச மெமரிசு அதெல்லா கொஞ்சோ ஒங்களால இது மறக்கவே முடியாது ஏதாச்ச விஷயம் இருக்கா
மறக்க முடியாதா இந்த ஒருவாட்டி சஹார போட்ட அடிச்சிட்டோம் பரோ ஸ்கூல்ல
சூப்பர் சூப்பர் நல்லது நல்லது நல்லது சாரெ போட்டு அடிச்சிட் ட்டீங்களா
ஆமா
நல்லது நல்லது ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ
நீங்க என்ன ப்ரோ பண்ணிங்க ஸ்கூல்ல
ஸ்கூல் படிக்கிற போனா இந்த மாதிரி எல்லா பண்ணல ப்ரோ அடி வாங்கனு அடி வாங்கணு சாக்கு மட்டும் போடுவோம் ப்ரோ சாக்கு போட்டு லீவ் போட்ருவ ப்ரோ
சரி
ஹோம் வொர்க் முடியக்கலையன்னா வயிருவலி ஏன்னா வயிருவலி தான் நமக்கு வந்து கண்டு புடிக்க முடியாத ஒருண்ணோ தலைவலினா தலைவலி மாத்திரி இருக்கு
சரி
அப்போ அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணோம் தலைவலிய தான் தலைவலிக்கு மாத்திர இருக்கு லூஸ் மோஷன்னா லூஷ் மோஷன்க்கு மாத்திர இருக்கு
சேரி சேரி
அந்த மாதிரி எல்லா இருக்கு ப்ரோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா வயிறு வலின்னு சொன்னா கண்டு புடிக்க முடியாதுன்னு வயிறு வலி சொல்லுவ ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ சேரி ப்ரோ
நல்லது நல்லது ப்ரோ
அவன கண்டு சார் அடிச்சதன்னால தா ப்ரோ நம்ம அவன அடிச்சோ
சாரு உங்கள அடிச்சுனா நீங்க த்தி நல்லது நல்லது நல்ல விஷயம் ப்ரோ நல்லது ப்ரோ ஆமா ப்ரோ நல்லது நல்லது நல்ல விஷயம் ப்ரோ
நாங்க நிண்டு அடிக்கிற பிளான்ல எல்ல இல்ல ப்ரோ நின்னு அவன மெரட்டிட்டுதான் இருந்து வெளியே ஸ்கூல் வெளியே நிண்டு டக்குனு பசங்க பின்னாடி இருந்து கல்ல தூக்கி அடிச்சிட்டாங்க அவ மேல
ஆ ஆ
அப்புறம் அவன் போயிட்டான் ப்ரோ அவ்வளவுதா ப்ரோ
நல்லது நல்லது ப்ரோ நல்ல விஷயம் தான் ப்ரோ இது
அதுல இருந்து நம்மகிட்ட கொஞ்ச ஒழுங்கா இருப்பா ப்ரோ
ப்ரோ புரியல ப்ரோ
அதுல எந்த அந்த சார நம்ம கிட்ட ஒழுங்கா இருப்பா ப்ரோ
நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லா பண்ணிருக்கங்க ப்ரோ நல்லது நல்ல நல்ல விஷயம் ப்ரோ கேக்கு
குச்சியோட வருவா அடுத்து அடுத்த நாள்ல இருந்து குச்சி இல்லாம வர ஆரம்ச்சட்டா
நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லது பண்ணிக்கிறங்க ப்ரோ கேட்கவே அருமையா இருக்கு ப்ரோ நீங்க பண்ணத பாத்தா நீங்க நீங்க பண்ணது பாத்தா நீங்க உங்களுக்காக பண்ல மத்தவங்களுக்காக நீங்க பாடு
ப்ரோ என்ன ப்ரோ சும்மாநிண்டு பேசிட்தான் ப்ரோ இருந்தே இர்ரா நான் பேசுறேன்டானு பசங்கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு தான் இருந்தே அவங்கெல்லா துரு துருன்னு தூக்கி கல்ல தூக்கி அடிச்ட்டாங்கே
ஆ ஆ ஆ நல்லது நல்லது நல்லது
நல்லகால அவ தலையிலகிலைல படாம இருந்துச்சு கால்ல மட்டும் பட்டுச்சு இல்லன்னா போலீஸ் கேஸ் குடுத்துருப்பா
ஆமாம் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ ப்ரோ இந்நேரத்துக்கு நீங்க சீர்திருத்த பள்ளில ஒரு ஏதாவது ஒரு ஸ்டூடண்ட்டுன்னு ஒரு பேர் வாங்கிட்டு இருப்பீங்க ப்ரோ
அ ப்ரோ ப்ரோ டிசைன் வேனா ப்ரோ
நல்ல விஷயம் இது கால்ல பட்டிச்சு ப்ரோ நல்லதா போச்சு அ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அப்புறோ நீங்க இந்தம் அந்த சாரு அப்போ உங்கள உங்க கிட்ட
இல்ல இல்ல அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிஷ்டா நல்ல சாரா இருந்தான்
நல்ல சாராருந்தார்
ஆமா நல்லா சரா இருப்பான் அதுகப்பத்துல இருந்து
ஆனா இப்ப நீங்க அத பத்தி ஃபீல் பன்றீங்களா நீங்க அடிச்சுதான் நம்மோ
ப்ரோ நான் அடிக்கலையே ப்ரோ நான் ஜஸ்ட் நின்னு பேசதா ப்ரோ செஞ்சேன் பசங்க தூரு தூரு தூக்கி அடிஷ்டாங்கே ப்ரோ
ஆஹ் ஓ அவரு எல்லாம் பசங்களு அப்போ அடிப்பாரா
ஆமா ப்ரோ அவன் இல்ல ப்ரோ அப்பதான் அவன் புதுசு அவன் வந்தது எங்க கிளாஸ்ளையே அவன்தான் புதுசாருந்தான் டீஷர்ட்லியே ப்ர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்தான் ரொம்ப நக்கலா பண்ணினா ஆ கேர்ள்ஸ்லா இருப்பாங்கள கேர்ள்ஸ் முன்னாடி ரொம்ப சீன் போடுறது அவ சின்ன பையன்டா அவன் நம்மளோட என்ன ஒரு அஹ் நாலு அஞ்சு வயசு தான் பெரியவன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சீன்லா போட்டுட்டு இருந்தானா நம்ளுக்கு சுற்றுன்னு ஏறிறுச்சு
ம் ம்
அப்புறம் அப்புறம் ஒழுங்காதான் இருப்பா அடுத்து டுவல்த்லதா ஒரு வருஷம் டொல்த்து டொல்த்து புரோ
உங்களோட அஞ்சு வருஷம் பெரிய பையன்ங்க
ஆமாம் அவ்ளோதா
அ அ என்ன குரூப் படிச்சுங்க நீங்க அப்போ
அ ஆர்ட்ஸ் குரூப்ஸ்தா பட்சே
அவரு என்ன குரூப்பு வந்தாரு அக்கோன்ஸு அகோன்ஸ் அவர் சொல்றதுலாம் புரியுமா
அ புரியாது ப்ரோ அதுதா தல வலி அதுப அவங்க இத சமைய போட்ட ஸ்கூல்ல சேர மாட்டேன்னுட்டு ச் அதுக்கப்புறம் வேற மிஸ்ஸு எங்களுக்கு கொஞ்சம் வந்து எடுத்தாங்க அவது புதுசுல அப்படிதாண்டா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருனு சொல் வேற மிஸ்ஸு கொஞ்சோ கொஞ்சோ புரியாததெல்லாம் சொல்லித்தருவாங்க
அ அ அ
எப்டியோ முஞ்சிச்சு ப்ரோ அவ்ளோதான்
நல்லது நல்லது ப்ரோ நல்ல விஷ்யம்
அஹ்ஹ்
இப்போ அப்புறம் மார்க் எவ்ளோ எடுத்தீங்க டுவல்த்
மார்க்குலா என்ன ப்ரோ நானூத்தி எழுவது எடுத்தேன் ப்ரோ
ஆக்கோன்சுல
அக்கௌன்ட்ஸ்ல வந்து தொண்ணூத்தி மூனு
என்ன ப்ரோ சொல்றீங்க தொண்ணூத்தி மூணு எடுத்திருக்கீங்க அந்த அக்கௌண்ட்ஸ் வேற நீங்க சொல்லி தரணு ப்ரோ
ப்ரோ நா வந்து டியூசன்ல தனியா படிச்ச ப்ரோ அதனால நம்மளுக்கு அக்கௌன்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதனால அந்தளவுக்கு சென்டம் ஏம் பண்ண லைட்டா மிஸ் ஆயிச்சு
ந
அவ டவுட்ன என்ட கேப்பா ப்ரோ அதுக்கப்பறதுல இருந்து புரியல எப்பிட்றானு கேப்பா அவட அப்டியே சொல்லுவா
நல்லது நல்லது இப்ப நல்ல விஷ்யோ தா ப்ரோ இது
சேர் சேரி நண்பா
அதுக்கப்பறமா அவரு உங்க அ நீங்க அவருகிட்ட ஸ்டெப் எதாச்சு டவுட்டு கேட்டா அவரு சொல்றாரா
புரியா
ஆக்சுவலி நீங்க அப்பறமா நீங்க போயிட்டு அவருகிட்ட எதாச்சு டவுட்டு கேப்பீங்ளா இல்ல நீங்க அவருகிட்ட எதும் மே கேட்காதே இருந்தீங்ளா
கேப்போங் ப்ரோ வச்சி தா
அப்டிங்ளா நல்லது நல்லது ப்ரோ இப்ப அவரு அந்த ஸ்கூல்லலா இல்ல போல போல அவரு மாறிட்டாரு
ஸ்கூல்ல தா இருக்காரு ஸ்கூல்லதா இருக்காரு
அப்டிங்ளா போயிட்டு இப்பலா போய் பாத்திருக்கீங்ளா
ஆ பாப்பே ஸ்கூலுக்கு எ தம்பி அந்த ஸ்கூல்தா படிக்கிறா சும்மா அந்த சைடு போகும்போது பாப்பே நல்ல சார் தா ஆனா
நல்லது நல்ல நல்லது நல்லது நல்லது ப்ரோ நல்ல விஷ்யோ செரிங்க ப்ரோ நமக்கான நேர நமக்கு அம நமக்கான நேர அவகாசம் முடிந்து விட்டது நெக்ஸ்ட்டு கால்ல நம் பேசுவோம் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ